ஹலோ
ஹலோ வணக்கம் யாரு பேசுறீங்க காரியாவல இருந்து பேசுறீங்களா
ஆமா சார் ஆமா சார் காரியால இருந்து பேசுறேன் ஆ சார் உங்க கூட கொஞ்சம் பேசலாமா
பேசலாம் பேசலாம்
சார் இன்னைக்கு ஆ தண்ணீரை பத்தி கொஞ்சம் பேசலாமா
தண்ணீர் டாபிக் தண்ணீரை பத்தி என்ன உங்களுக்கு என்ன சரி ஓகே பேசுவோம்
ஆ சரி ஆமா சார் ஆ தண்ணி தான் உலகத்திலேயே எல்லா ஜீவராசியும் உயிர்வாழ்றதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியமானது தேவையான பொருள் நீரின்றி அமையாது உலகு தண்ணீரைதான் உயிர் நீர் இருந்தாதான் எதிர எல்லாம் இருக்கும் எதிர்காலம் உண்டு ஆரோக்கியமாவு இருக்க முடியும் ம் ஆமா ஆமா சார் ம் அது வந்து தண்ணீருக்கு வந்து எக்ஸ்பரி டேட் ஏதாச்சு இருக்கா சார் காலாவதி தேதி ஏதாச்சு இருக்கா தண்ணிருக்கு அந்த மாதிரி எதுவு இல்ல அந்த மாதிரி எதுவு இல்ல இயற்கையிலேயே ஆ அணைகள்ல குளங்கள்ல நீரல்லா சேமிச்சு வைக்கிறோ
தண்ணீருக்கு காலாவதினா தண்ணீர் வந்து சுத்தமான நீர் அசுத்த அசுத்தமான நீர்னு ரெண்டு கேட்டகரியா பண்ணலா அதாவது மனிதர்களுக்கு அசுத்தமான நீரா இருந்தாலுமே அது வந்து தாவரம் செடி கொடிகளுக்கு சுத்தமான நீரா ஆகும் அது மண்ணை வந்து மாத்திடு மண்ணல விளற தண்ணீரை வந்து அது அப்படியே ஃபில்ட்ரேஷன் ஆகி தாவரங்கள் உறிஞ்சு எடுத் து அது வந்து சுத்தமான நீரா அது ஆயிடும் அதனால மக்களுக்கு அதாவது மக்களுக்குன்னா விலங்குகள் மனிதர்கள் விலங்குகளுக்குெல்லா அது வந்து சுகாதார மற்ற தண்ணீரா இருந்தாலுமே
சார் நான் கேக்க வர்றது என்னதுன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார் ஆ தண்ணி ணீர் தண்ணீருக் குன்னு ஒரு காலாவதி டேட் எக்ஸ்பரிடேட் அ டேட் முடுஞ்சுருச்சு கப்ப சாப்பற்ற பொருள்ன்னா ரெண் நாள் வச்சு சாப்புறோ ஆ அது அப்றோ சாப்ட கூடாது அந்த மாதி பண்ணுவோம் இல்லயா அந்த மாரி இல்லாம தண்ணீர் வந்து அ நம்முடைய வசதிக்கு மனநிலைக்கி ஏற்பதான தீர்மானிக்கிறோ அதற்கு எந்தவித அறிவியல் ஆதாரமு இல்ல அ இந்த அ முரண்பட்ட இத சன்
இங்லீஷ்ல வந்து கன்டாமினேஷன்னு சொல்லுவோ இங்லீஷ்ல வந்து கன்டாமினேஷன் சொல்லுவோம் இல்லயா கன்டாமினேஷன்னா கலப்படம் தண்ணீர்ல வந்து வேற எதுவு கலக்காதவரை அது வந்து நல்ல நீர் தா
ஆமா சார் ஆ ஆ அ இப்ப நகரங்கள்ல வந்து தெனமு குழாய்ல வந்து அ தண்ணி வருது அது வந்து அ நம்ம வந்து குடங்கள்ல அதல்லா பிடிச்சு வக்கிறோ அது வந்த ஒன்னே தெனமு குழாய்ல தண்ணி வரு எடங்கல நே த்து பிடிச்ச தண்ணி பழையது அப்டின்னு சொல்லிட்டு கீழ ஊ த்துறாங்க அதுக்கு வந்து காலாவதி வந்து ஒரு நாள் தா அதே அ ரெண்டு கு ரெண்டு நாள் எட்டு நாள் வரைக்கு ஒரு மொற தண்ணீர் வர்ற எடங்களல்லா அதே தண்ணீல ரெண்டு மூ ணு ரெண்டு நாளு முத எட்டு நாள் வரை முற்று எல்லா முற்றிலுமே புதிதாகவு குடிப்பதற்கு உகந்ததாகவு கருதப்படிகிது அப்ப அந்த காலாவதி டேட் வந்து ரெண்டு முதல் எட்டு நாட்கள் வரைக்கு இருக்கு அதே மாரி திருமணங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள பாருங்களே ஒரு புதிய பிஸ்லரி பாட்டில தெறந்த உட்னே எடுத் எனவே தெறந்திருந்த ப பழய பாட்டில ஒடன ப ஒடனே பயனற்றதாக கருதப்பட்டு தூக்கி எரிய படுகிறது அதுக் காலாவதி தேதி சில நிமிடங்கள் தா அல்லது சில மணி நேரங்கள் தா மறுபுறோ ஆ ஆமா அ இது இதே அ மறுபுறோ நெஜத்த நெனச்சு பாருங்களே இதே பாலைவனத்துல வந்து ப ஒரு பிரயாணோ போன்றோ அந்த மாரி எடங்கள்ல நீர் ஆகாரோ எதுமே கெடைக்காது ஒவ்வொரு சத்து ரொம்ப விலைமதிப்பு ப உள்ளதாகவும் கருதப்படுது அ அடுத்த நீர் ஆதார கெடைக்கர வரைக்கு அது வந்து அந்த நீர் வந்து து நல்ல புனிதமான நீர் அ குடிக்கிற தகுந்த நீரா தா இருக்கு இயற்கைல அணைகள்னு குளங்கள் சேமிக்கப்பட்ற தண்ணி வந்து அடுத்த பருவமழ வரும் வரும் முற்றிலும் பயன்படுத்தக்கூடியதாவே இருக்கு வறட்சி காலங்கள்ல ரெண்டு முதல் மூணு ஆண்டுகள் வர கூட அது நீடிச்சிருக்கு காலாவதி தேதி பல ஆண்டுகள் வரை அதுக்கு இருக்கு அதே மாரி ஆழ்துளை கி கிணறுகள்ல பாருங்களே போர்வெல்ஸ்லலா எப்டி இருக்குன்னா பூமிக்கடில அம்பது முதல் ஐநூறு ஆ அடி வரைக்கு ஆழத்துல இருந்து நம்ம எடுத்து தண்ணீர் வந் து நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலா இருக்குனா அது வந்து ஆரோக்கியத்துக் கு மிகவும் பயனாதாதாகவும் தூய்மையாகவும் கருதப்படுகிற்து காலாவதி தேதி நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அல்லது அ எத்தனயோ வருஷத்துக்கு முந்தி கூட அந்த தண்ணி
இப்ப இப்டி சொல்ல போனா இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் நீர் வந்து காலா வதி அற்ற ஒரு பொருளாவே கருதப்படுது அந்த மாரிதான சொல்ல வறீங்க நீங்க அதுதா அதாவது நீர் வந்து தனி தனிப்பட்ட முறைல அ தண்ணி வந்து காலாவதினு சொல்ல முடியாது
சொல்லுங்க அது நம்முடைய மனநிலை அது அதன் இருப்பு மற்று அதன் தூய்மை ஆகியவற்றின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுது தண்ணீர் தாராளமாக கிடைக்கும் போது அதை பழைய பழையதுன்னு பாக்குறோ அதுவே பட் ற்றாக்குறை ஏற்படும் போது அதே தண்ணி விலைமற்ற விலைமதிப்பற்றதாகவு மாறிவிடுகிறது. அதனால தண்ணீல வந்து அறிவுடனு பொறுப்புடனு சிக் க்கணத்துடனு பயன்படுத்த வேண்டுனு என்னுடைய தாழ்மையான கருத்து
ம் ம் ம் அதுதா அதெல்லா உண்மதா இப்ப நீங்க சொன்ன மொதொ பாயிண்ட்ல நா ரீக் கால் பண்ணி பாக்குற அது என்ன நீங்க சொன்னீங்கன்னா ஒரு கல்யாண வீட்ல வந்து ஆ பாட்டில்ல தண்ணி குடுக்குறாங்க ஒரு எரநூறு மில்லி தண்ணீர் குடுக்குறாங்க. அந்த தண்ணி வந்து து ஒரு பத்து நிமிஷத்துல வந்து அவங்க பாதி குடுச்சுரு குடிச்சுட்டு பாதி வேஸ்ட் பண்ணிருவாங்க. இல்லன்னா அது வந்து அது அதுக்கப்பறொ யாரு யூஸ் பண்ண மாட்டாங்க. அது என்ன ஒரு மனநிலைனா அது அந்த த தண்ணி யூஸ் பண்றவங்க வந்து அவங்க சில நேரொ வாய் வச்சு குடிப்பாங்க. அந்த தண்ணி குடி குடிச்சவங்களுக்கு எதாவது ஒரு சின்ன சின்ன ஆ இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸ் இருக்கு அதாவது அவங்க வந்து சுவாசத்திலயோ அவங்களுடைய ஆஸ்த்மா மாரி எது இருந்தா அவங்க வாய் வச்சு குடிச்சிருப்பாங்க அப்ப அந்த தண்ணிய வந் ந்து அடுத்த வே வேற யாரு யூஸ் பண்ணா அவங்களுக்கு அது வந்து அந்த நோய் தொற்று ஏற்படு
அந்த தண்ணீர் அப்டியே சேமிச்சு இல்ல சார் அது குப்பையில போறதுக்கு அந்த தண்ணிய வந்து எடுத்து அந்த மர செடி கொடிகள் அந்த மாரி ஊத்துற மாரியு பண்ணலாம் இல்லையா
மரம் செடி கொடிகளுக்கு அந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா போயிரு அது வந்து அது வந்து எடுத்து மறுபடியு கொட்டணுனு அவசியமில்ல அந்த மாரி செய்யணும்னா மரம் செடி கொடிகளுக்கு வந்து இப்டி நம்ம தண்ணிய கலெக்ட் பண்ணி ஒரு மரத்துலயோ செடி கொடியிலேயோ ஊத்த வேண்டிய அவசியம் இல்ல அது வந்து ஆ அது வந்து என்ன செய்யலாம்னா நிலத்தடியில வந்து விட்றலா
ம் அதா அதா நானு சொல்ற நிலத்தடியில த தண்ணீர வந்து நல்லா அறிவுடனு பொறுப் புடனு சிக்கனத்துடனுதா பயன்படுத்த வேணு இல்லைன்னா இயற்கையதா நம்ம தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பு தீறுவதற்கு முன்பாகவே நமது அலட்சிய போக்கு நம்ம தாகத்துல தவிக்க விட்டுடுமில்லையா அதனால ஆ அ இது வெறு அ சாதாரண செய்தி மாதிரி விட்ரக்கூடாது. நம்ம எதிர்கால வாழ்வாதாரத்த பாதுகாக்கறதுக்காக ஒரு அ விழிப்புணர்வோட இது செயல்படன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து
ஓகே ஓகே ரொம்ப நல்லதுதா இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையான கருத் த்துக்கல்ல இதுவு ஒண்ணு தண்ணீர வந்து பொதுவாவே ப்ப கேரளாவுல எல்லாமே மல பிரதேசம் வருஷத்துல வந்து பாதி தி நாள் வந்து ம தண்ணி ப எப்பவுமே தண்ணி கெடச்சுக்கிட்டே இருக்கு மழை இருக்கு தண்ணி கடச்சிக்கிட்டே இருக்கு இருந்தாலுமே அந்த கேரளாவுல இருந்து என் நண் பர் ஒருத்தர் வந்தாரு ஒரு பீரியட்ல அவர் வந்து இந்த பாட்டில் தண்ணீர வந்து இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக் கூடாது கேர்ளாவுல சகஜமா தண்ணி இல்லாத எடமே இருக்காது இருந்தாலு அவுங்களுடைய மனநிலை வந்து இந்த தண்ணி வந்து சாக் கடைல கலக்கக்கூடாது வேஸ்ட்டு பண்ணக்கூடாது ஏன்னா தண்ணிதா உயிர் எல்லா ஜீவராசிகளுக்கும் தண்ணீர் மரம் செடிகொடிகளுக்கு எல்லா ஜீவராசிக்கு தண்ணீர்தா முக்கியம் அப்ப இந்த தண்ணிய வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லி அவரு சொல்றாரு. நாங்கல்லா ஆச்சரியப்பட்டு அவர்ட்ட கேட்டோ ஏன் சார் சாதாரண தண்ணிக்கு நீங்க இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்கன்னா இல்ல இல்ல நீங்க சொல்றது தவறு அப்ப அவரு இதே உதாரணன்தா சொன்னாரு ஒரு பாலைவனத்துக்கு போறீங்க இந்த தண்ணி ஒரு சொட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளவு வேல்யேபிள் எவ்வளவு பண கொடுத்தாலும் இந்த தண்ணி கடைக் குமா அதனால தா அந்த தண்ணிய வந்து நீங்க பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கணு அப்டி சொல்லி அவர் சொன்னாரு அதுல இருந்து எனக்கு வந்து தண்ணில வந்து எனக்கு ஒரு அ அந்த மாரி ஒரு சப்போஸ்சு வீட்ல குழாயீ இருக்கு அந்த போர் வாட்ரு ஏத்துன குழாய் இருக்கு அது வந்து சொட் சொட்டா வடிஞ்சிக்கிட்டே இருக்கு கொழய் வந்து ஒரு ஆறு மாசம் வருன்ற டேப் வ அந்த டேப் வந்து கொஞ்சோ டேமேஜ் ஆயிரு சொட்டு சொட்டா வடிஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த மாரி ஒரு சொட்டு கூட நாங்க வந்து வேஸ்ட் பண்ண விட மாட்டோ உடனே அந்த டேப்ப வந்து மாத்திருவோ ம் ஆமா எப்டி இருந்தாலு தண்ணிங்கிறது தண்ணி வந்து எந்த இடத்தயு சுத்திப்பாரு நெலத்துல விழுற தண்ணி நெலத்தடிக்கு போய் அது ஒரு வகையான பியூரிபிகேஷன் ஆகி நமக்கு மறுபடியும் ரீஸ் ரீயூஸ் ஆயிருது
ம்
நெலத்துக்கு மேல இருக்கிற தண்ணி வந்து வேப்பராகி மேகமா மாறி மழையா மாறி மறு மறுபடியு நமக்கு தண்ணியா மாறிறுது இதுல என்ன ஒரு இதுன்னா இயற்கையுடைய ஆண்டவனுடைய இயற்கையான படைப்புல என்ன இருக்குன்னா
ம்
ரீசைக்கிள் ரீசைக்கிள் பண்ணும் போது அது வந்து இம்பியூரிட்டிஸ் எல்லா கலஞ்சு பியூரிட்டி ஆயிருது
ம்
இதுதா ஒரு இயற்கையான ஒரு இது அந்த
அதனால தானே சார் மாரோ மரம் எல்லா நல்லா செருக்கள்ல வந்து நெறைய மர மரம் வைக்க சொல்றாங்க அ வெப்பமான காலங்கள்ல வந்து நம்ம மரம் எல்லா வலத்தோம்னா அதுல இருந்து நம்மளுக்கு ஆக்சிஜனு கடைக்குது மழ வர்றதுக்கு அதுவு வாய்ப்பு ஆகுது இல்லையா வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு மரம் வளக்கணும் அவசியம் இ விழுப்புணர் பத்தி பேசினது ரொம்ப நல்லது
ம் ம் ம் சேரி சாதாரணமா நம்ம வேஸ்ட்டா ஏதாவது சம்பந்தம் இல்லாம பேசுறதுக்கு பதிலா ஒரு நம்ம அ மனித மனித குலத்துக்கு ரொம்ப யூஸ் ஆற மாதிரி ஒரு நல்ல டாபிக் எடுத்து பேசிருக்கீங்க ரொம்ப நன்றி
ஆமா சார் அப்பறம் வந்து நீங்க போ போன தடவ கூட சொன்னீங்க இல்லயா அ வீட்ல தண்ணிய வந்து வேஸ்ட்டு பண்ண கூடாது சேமிச்சு வைங்க அப்டின்னு போன தடவ வந்தப்ப சொன்னீங்க எங்க எடத்துலயு அது ஃபாலோ பண்றோ இப்ப ஆ இந்த குழாய எல்லா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உடனே மாத்தி சரி பண்ணி
ம் ம் ம் ம்
நீங்களும் அது ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கட்டையு சொல்லுங்க இதே இது நம்ம நம்மளால எத்தன பேர் சொல்ல முடியுமோ சொல்லுவோ
ம் ம் ம் சொல்லலா எல்லா யார்டையும் சொல்லலா அடுத்த அடுத்து வர்ற காலர் வந்து இந்த மாரி நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா அவங்களுடைய ஒபீனியன் என்னன்ன என்ன இருக்குனு சொல்லி தெரிஞ்சுக்கலா இது அப்டியே கொஞ்ச கொஞ்சமா ஆமா என்னாகு இவால்வாகு இவால்வ் ஆகி இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாகி எல்லாருமே நல்லா கடைபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்
கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் ம் ம் உங்களோட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி சார் வச்சறேன் நன்றி நன்றி